சொல்லுங்க
நேத்து பேசணோம்லங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க நேத்து நைட் பண்ணோ ஆ அ நேத் நைட்டு பண்ணோல அது நீங்க தானா
ம் ஆமாங்க
என்ன பண்றீங்க நா சும்மா இன்னிகு காலேஜு லீவ் விட்டங்க
காலேஜு லீவாங்க
ஆ ஆமங்க இன்னிக்கி ஃபஸ்ட்டியர்கல்லா இன்னிக்குதா காலேஜு ஓப்பன் அதனால லீவ் விட்டாங்க
ம் ம்
நீங்க போலீங்ளா
ஓகே ஓகே நா காலேஜு இன்னிக்கு லீவ் போட்டேன்
ஓக்கே சாப்டிலா ம்
அப்றோ என்ன பண்றீங்க இப்ப
நா சீரியல் பாத்துட்ருக்கேங்க
ஓ சீரியல் புடிக்குமா உங்குளுகு
ஆ சீரியல்லா நா பாத்துட்டே இருப்பங்க
இல்ல மேக்சிமம் டாடி மம்மிதா பாப்பாங்க
எங்க வீட்ல அப்டியா
ஆ
அம்மா பாக்கும்போது அப்டியே நாங்ளு சேந்து பாறது அப்டியே இன்ட்ரஸ்டா அது டே பாப்போ அம்மா கூட சேந்து
ஓ
அதுனால அப்டியே இன்ட்ரெஸ் வன்சிங்க ப்ரதர்ஸ்லா ஸ்கூல் போய்டாங்ளா
ம் போய்டாங்க உங்க உங்க சிஸ்டர்ஸ்
அவுங்ளு போய்டாங்கங்க
இப்ப மார்னிங்தா வருவாங்ளா இல் இல்ல இ சாரி ஈவினிங்தா வருவாங்ளா
ஆ ஆமாங்க ஈவினிங்தா வருவாங்க பாப்பாவ போய் வேற கூட்டிட்டு வரணு
ஓ மை காட் கூட்டிட்தா வர்ணுமா
ஆமாங் கூடிட் வர்னு அவ்ள போய்
சேரி உளங்கள போய் கூடிட்டாங்க அப்பறோ பா பாப்பா ஸ்கூல் எங்க ரொம்ப லாங் டிஸ்டன்டா இல்ல
இங்கருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு இருக்குங்க நடந்தா போற பேக் தூக்க முள்ளன் சொல்லி அழுரா
பாவோங்க ஆமாங்க பேக் வெயிட்டா இருக்கு போல
ஆ டென்த் படிகலா புக்ஸல்லா பெருசு பெருசா இருக்கு என்னால தூக்க முடியல அப்டின் சொல்லி அழரா அத போய் ஒரு ஆள் கூட்டிட்டு வேற வரணு அவள
கூட்டிட் வேர வர்ணுமாங்க அப்றோ பாவோ பாப்பா தனியா எப்டி வரு அப்ரோ
ஆமாங்க நா போய் கூட்டிட் வர வர்ணு
போய் ஆமா கூட்டிட்தா வந்தாவணு அப்றோ என்ன பாவோமுல அப்றோ நடந்து வர்ணும்ல அவ வெயில்ல வெயில் வேற ரொம்ப அடிக்குதாங்க ஆனாலும் ஹீட்டு
உங்க காலேஜ்ல டூர் ஏதும் கூட்டிட்டு போயிருக்காங்களா
உம் டிரிப்பாங்க
ஆஹ்ஹ்
மே காலேஜ்ல மேக்சிமம் போவாங்க ஆஹ் இப்ப இன்னும் எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன கூட்டிட்டு போலங்க உஹம்
ஓகே ஓகே எங்க டிபார்ட்மென்ட்லயும் தான் கேட்டாங்க உம்
உம்ம்ம்
எங்க டிபார்ட்மண்ட்லயும் கூப்பிட்டாங்க உம்
உம்ம் ஏங்க போலீங்களா
நான் போல
நீங் போனிங்களா
நம்
ஏங்க
அதான் அமௌன்ட் ப்ராப்ளம் வீட்ல
உ போச்சே வீட்ல வேற அமௌண்ட் ஆமாங்க அமௌண்ட் இல்லன்னா அப்புறம் போக முடியாது தாங்க
வந்தது ஜாப் போலனு பாக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சா எதான் ஜாப் தான் சொல்லுங்களேன்
உம் ஜாப்பா பாக்குறேங்க ஜாப் இருந்தா சொல்றேன்
உம்ம்மா
ஜாப் இருந்தா கண்டிப்பா சொல்றேங்க
ஜாப் இருந்தா கண்டிப்பா சொல்றேங்க
உம் ஓகேங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் அதான் சேர்ந்துக்கிறேன் வீட்ல வேற பணம் தரவே மாட்டேன் மாட்டேன்கிறாங்க நான் ஏதோ போனேனா என்னோட ஸ் காலேஜ் குரிய செலவுக்காச்சும் ஆகுல
உங்களுக்கு காலேஜ் ஃபுல்டே வா புல்டே ஓப்பனாங்க இல்ல
இல்லைங்க அ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஒன்னு செகண்ட் ஷிஃப்ட் ஒண்ணு நான் செகண்ட் ஷிஃப்டில் இருக்கன் அதனால காலயிலருந்து மதியம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்புறம் மதியத்துக்கு மேல போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன்
ஆ ஏங்க இது மதிய சிஃப்ட் மதிய சிஃப்ட்ன்னா போரா இல்லைங்க
போரா தான் இருக்கு இருந்தாலும் காலேஜ்ல அப்ப யாரும் இருக்க மாட்டேங்க நாங்க மட்டும்தான் இருப்போம் அது இதனால கொஞ்சம் ஜாலியா இருக்குல
ப்ச் ஓகே ஓகே ஓ கம்ஃபர்டபளா இல்லாம காலயில சிஃப்ட் தான் கொஞ்சம் கம்பஃர்ட் பளா இருக்கும் உம்
உம் மத்தியானம் வெயில்ல போனும்
ஆமாங்க அது இந்த ஹீட்ல
உம்ம்
ஆமாங்க அந்த ஹீட்ல எல்லாம் இதா ப்ச் வெயில்ல போக முடியாதுதா
ஆமாங்க வெயிலு கொஞ்சமா அடிக்குது
ஆமாங்க ரொம்ப ஹீட் ஹீட்டா இருக்குறத ரொம்ப ஹீட்டுங்க இப்ப மழகாலம் மழைகாலம் எப்ப வரும்ன்னு தோணுதுங்க
ஆமா நம்ம மழை வந்துச்சுன்னா வெயில்லயும் தோணும்போம் வெயில் வந்தா அப்ப மழை வரும்னு நினைச்சிட்டு இருப்போம் எல்லாரும் இததான் நினைச்சிட்டு இருக்கான்
அதான் பாருங்களே மழவ மழ வந்தாதாங்க நல்லா இருக்கு ஆனா வெய் வெயிலோட
அ ஆமாங்க
மழ வந்தா கூட எவ்ளோ தெரிவிக்காதுங்க
ம்
ஆனா இந்த வெயிலு தாங்க அந்த ஹீட்டு் தாங்க தாங்க முட்ல
வீட்டுக்குள்ள இருக்க முடில அப்டியே வேர்த்து கொட்டுது
ஆமாங்க என்னங்க பண்றது அப்றோ ஃபேன் போட்டாலுமே வேர்க்குது
ஆமாங்ன்னா
ஃபேன் போட்டாலு இருக்குது வெளியே போனாலு ரொம்ப ஹீட்டா இக்குது தல வலிக்குது வெயில்ல
பேங்க் வேற போலான்னு நெனச்சேங்க
என்னங்க என்னங்க ப்ராப்ளம் பேங்க்ல
புக்கு என்ட்ரி போடலானு நெனச்சச்சிட்டு இருந்த புக்கு பழசாயிடுச்சு
ம்
அதா போலான்னா வெயில் வேற அடிக்குது அது இல்லாம தனியா வேற போனு யாரு ஃப்ரெண்ட்ஸ் வேற வர்ல அ
தனியா வேற போணுங்ளா
வந்து தனியா போணுன்னு ஒரு மாரியா இருக்கு தனியா போறதுக்கு யாராச்சு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு ஜாலியா போயிட்டு எதா ஜூஸ் குடிச்சுட்டு வர்லா
ம்
தனியா போற்துக்கு ஒரு மாரியா இருக்கு
செரி வுடுங்க அப்றோ கலிச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சு இருந்தா கூட கூட்டிட்டு கூட போங்க பொறுமையா
ஃப்ரென்ஸ்ல்லா கொஞ்ச தூரமா இருக்காங்குங்க அதனாலதா பாக்குறே பக்கத்துல இருந்தால்லா ஃபோன் பண்ணா வந்துருவாங்க
ம் ம் ம்
அவங்கெல்லா கொஞ்ச தூரமா இருக்காங்க அதனால தாங்க சொல்றதா இருக்கு இல்லின்னா அவங்க வந்துருவாங்க நா கூப்ட்டா வந்துருவாங்க பேங்க்கு
ம் ம்
அதனால தா பேங்க்காங்க
இல்ல ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ஸ் வீடுங்ளா ஃப்ரெண்ஸ் வீடு இங்க இருந்து ஒரு நாலுஞ்சு கிலோ மீட்டரு
ஓ நாலஞ்சு கிலோ மீட்டரு தானுங்க அப்பனா வண்டி பைக் இருந்தா கூட பிரச்சன இல்ல ஏங்க ஸ்கூட்டி உங்ளுக்குனு ஸ்கூட்டி இருந்தினா கூட
ஐய்யயே ஏங்க எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாதுங்க
இல்லங்க கத்துக்கலாங்க
அ கத்துக்கிட்டா கூட் வண்டிலே போட்டலா
ஆமாங்க இப்ப இப்பலா ஜென்ரலா இப்ப எல்லாருமே மேக்சிமம் பொண்ணுங்கதாங்க எல்லா காரு பைக்கு ஸ்கூட்டி எல்லாமே ஓட்டுறாங்க அது அதிகமா
ஆமாங்க பாய்ஸ் ஓட்டுறது எல்லாமே கேர்ள்சு பண்றாங்க அ
ஆமாங்க இப்ப மேக்சிம அப்டிதாங்க அப்டிதா நடக்குது நானே நே நேர்லயே பாத்துருக்கேங்க நே நேத்து கூட பாத்த ஒரு பொண்ணு பாய்ஸ ஓட்டுறதெல்லா அந்த பெரிய பைக் இருக்குதுல ஆர் ஒன் ஃபைவ் டியூக் அந்த மாரில்லா நேத்துடுட ஒரு பொண்ணு டியூக் ஓட்டிட்டு போன மல்லூர்ல பாத்தேங்க
அ
மேக்சிமம் எல்லா பைக் எல்லா காரே ஓட்டுறாங்க எல் எல்லாமே அவங்க எல்லாமே பண்றாங்க டிரைவிங் பண்றாங்க கேர்ஸ் மேக்சிமம்
இன்னங்க ஆச்சு
என்னாச்சி